ஹலோ ஹலோ டே
ஆ சொல்றா
டேய் கேக்குதா
கேக்குதா
ஆ கேக்குதுறா கேக்குதுறா
நீ என்னடா கூப்ட்றன்னு சொல்ட்டு திடீர்னு இதுல கால் பண்ற
ஆமா நா இததா சொன்ன ஃப்ரீயா அ ஆ ஃப்ரீயான
நா ஆப்ற குள்ளே இல்ல
ஓ ஓகே ஓகே செரி ஓகே டாப்பிக் என்ன டாப்பிக்கு
ஏதோ ஒன் பேசுயே ஆ எங்க அங்க போயிட்டென்ன பண்ண என் பி டி எல்
அங்க போய் எழுதிட்டு வன்ட்டே
உம் இப் என்ன கேட்டாங்க
ம் எம்சிக்யூஸா ஈசிதா அவ்ளோக் அந்தளவுக்கஷ்டோ இல்ல க்ளெடு கம்ப்யூட்டிங்
க்ளெடா
ம்
கிருஷ்ணா எதோ இ
ஆ அவ வேறெடுத்தா நா வேறெடுத்த
இங்லீஷின் சொல்ட்ருந்தா
பேரு யூஸ் பண்ணாதரா
ஆ ஓகே
ம் அப்பற நேத்திந்த ஐ ஓ டி தான பாத்துட்ருந்தோ ஐ ஓ டி இன் இன்டர்நல் டஃப் திங்ஸ்
ம் ஆமா
ம் ம்
ஆ வேறன்ன என்ன பண்ண
இன்னிக்கி ஏப்ரல் டொண்டி ஃபைடா
டேய் அமைதியார்ரா
ஆ ஓ ஐ ஓ டிஸ் டிரான்ஸ்பமிங் அவர் வோல்ட்
ம்
ஆ சொல்றா சொல்றா நேத்துக்கு ஃபேக்ஸ் கேட்ருந்தல்ல அதுமா என்னா கேள்றா
அ இர்றா அது வரிக்கு எதா பேசு நா ஆன் பண்ற
இதுவந்து அ ம் அப்சல்யு சீரோ பீசஸ் மிஷின் அப்டி எதாவ் தெரியுமா
உ ம்
அது எனக்கே தெரியாது இன்னு தெர்லடா
ஏ இதுல என்ன
அந்த அ மின்னல் வந்து சூரினோட ரொம்ப அ அதிகமான முடியுது அப் அப்பற வந்து நீ ஒரு நார்த் போல் சவுத் போல் ஒரு மேக்னட்டி கட் பண்ணீன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அது வந்து இந்த நாத்து சவத்துன்னு பிரிஞ்சுக்கும் இ எத சொல்றா நட்டு வேற கிடைக்கு மாட்
என்னடா இது
அவர்நேத்து ஐபியல் பாத்துலடா ஆர்சிபி ஜெயிச்சது
ஆமா பாத்தே செமயா இருச்சு
ஆம ஆமா இது எயிட்டீன் எயிட்டன் பாயிண்ட் பைவ் ஓவர் ல முடிச்சானுங்க
கோலி பறக்க உட்டா ஆனா அடுத்தபாலே அவுட் ஆயிட்டா
எவ்வளவு ஸ்கோர் எடுதாங்க
எயிட்டி ஒன் என்னமொடா
ஓ ஓகே ஓகே
கன்ரோல் ஷிப்ட் டி ஆ ஐ ஆ வரமாட்டுது
ஆஹ ம்ம் டிபெண்டன்ஸ் ஆன் இன்டர்நட் டர்ன் திஸ் ஒன் மினிட் ஸ்பீச் ஆ வாட் இஸ் கில்லர் கு்ளோசிங் லைன் சொல்ற ஏதாவது
இர்ரா பஞ்ச் டய்லாக் குடுக்குது
அ
பஞ்ச் டயலாக் குடுக்குதுறா
புரிய்ல
எவ்ளோ நேர ரீல்ஸ் பாத்த இன்னிக்கு
நானா இன்னிக் அவ்ளவா பாக்லடா ம் இன்னிக் அவ்ளவா பாக்ல இன்னிக் அதிகமா ஃபோனே நோண்ட்ல
எங்க ஹாலு
புரிய்ல
ஹல் எங்க என்பிடிஎல்க்கு
டே என்பிடிலந்து ரங்கநாதன் காலேஜ் டா அங்க நால் டைம் போயட்டன்டா இதோட ஜே ஏ மீன்ஸு ஜே அட் வான்ட்ஸு என்பிடிவ்டன்
நா அந்த காலேஜ் பாத்தது கூடல்ல
அவ்ளோ பெரிய காலேஜல்லா இல்ல சின்ன காலேஜ்தா என்னா அங்க வந்து டிசிஎஸ் பார்க் இருக்கு அததா நா டெஸ்ட்டு றானுங்க அ ஹா ஓகே தஸ்கே பபுராசிட்டி லவன் பாயிண்ட் டூ கிலோமீடர் பெர் செகேண்ட் ஆ அப்புற வந்து ஏய் அ சேர்ஜிபிடி வச்சிருக்கியா இப்போ
அ இருக்கு
எதாவ்து தேடி சொல்றா
ம் ம்
ன்டா தூங்கிட்டாடா இருக்க
அ லைட்டா
ஏ தூங்காதாடா எந்துர்ராசாமி எத்தண பத்து மணிதான்டா எந்துருச்ச
அப்றோ என்ன
அ செயற்கை நுண்ணறிவு மோதும் மனித அறிவு
அப்னா
அதாண்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெர்சஸ் ஹூமன் இன்டெலிஜென்ஸ்
ம் ஏஐ டா
அப்புற வந்து பிசிஐ பிரெய்ன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் மூளை கணினி தொளை நோக்கம் சீ துளை நோக்கு
என்னடா இன்னக்கி ஜிம் போவியா
ஏ ஆமா இன்னக்கு லெக் போடணுன்டாபோய் எர்நூத்தி பத்து கிலோல லெக் ப்ர்ஸ் போடுவ இல்ல ஃபஸ் டு வந்து நைன்டி ஃபைவ் இல்ல இல்ல அ எப்டினா எருநூத்தி பத்துலேந்து எப்டி இருப்ப ஃபஸ்ட்டு ஒன் சவன்ட்டி ஒன் நைன்டி உற்ற எர்நூத்தி பத்து கிலோ டன் இது வந்து இ வி கார்ஸ் பெஸ்ட்டா இல்ல பெட்ரோல் கார்ஸ் பெஸ்ட்டாடா
இப்போ லோக்கல்லயே ஓட்றனா இ வி பெஸ்ட்டு வெளிலெல்லா போறன்னா பெட் தா பெஸ்ட்டு
சேர் ஓகே கிளவுட் கம்ப்யூட்டிங் ஈஸியா கஷ்டமா
ஆ ஓரளவுக்கு ஈஸிதா எம் எல் கம்பேர் பண்ணும் போது
ம் கிளவுட் கம்யூட்டிங்கிறது நம்ம வந்து அவனுதா க்ளவுடு சர்வர்ல க்ளவுட்ஸ் சர்வர்ல அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோ அதானே
ம் ஆமா கோடிங் மட்டுந்தா இருக்கு
ஆ ஹ ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட்ல கம்ப்யூட்டிங்ல வந்து ஜி சி பி கூகுள் கிளவுடு பிளாட்ஃபார்மு அப்பற ஏ டபிள்யூ எஸ்
ஏ டபிள்யூ எம் தா மோஸ்ட்லி இருக்
அப்பற அஸியோரு அது மாரி நெறைய இருக் குல்ல
ஆ ஏ டபிள்யூ எஸ் அசூர் இதுதா படிப்போன்னு தோணுது ஏன்னா இதுதா இம்பார்ட்டன்ட்டு
ம் ஹு நீ வந்து ஒரு ப்ராஜெக்ட ஹோஸ்ட் பண்ண எது எந்த பிளாட்ஃபார்ம்ல ஹோஸ்ட் பண்ணுவ
கஷ்ட
நீ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்க சரியா நீ ஒரு ஷாப்பிங் வெப்சைட் நீ கிரியேட் பண்ணிருக்க உ உ கம்பெனிக்கு அது எப்டி நீ போஸ்ட் பண்ணுவ
புரிய்லியே
டே அதாவ்துடா இங்க நீ கிட்டப்ல வந்து நீ வந்து ந இப்ப என்ன எப்டி சொ என்ன சொல்றதுன்னா நீ வந்து ரியாக்ட் பேஜஸ ஹோஸ்ட் பண்லா அதாவ்து ஃப்ரெண்ட்டுந்து என்ன சொல்றது ஜாவா ஸ்கிரிப்ட்ட் கோட்லா இருக்குல்லடா ஹோஸ்ட் பண்ணன்டா அந்த கிட்டப் லிங்க்கு த ப்ரஸ் அ க்ளிக் பண்ணனா அந்த பேஜ் ஓப்பன் ஆவு அது மாரி நீ வ நீ ஒரு கம்பெனி வெ ச்சிருக்க ஒரு காஸ்மெட்டிக்ஸ் இல்லனா க்ராச ஏதோ ஒரு கம்பெனி சூப்பர் மார்கெட் வச்சிருக்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குன் தனியா ஒ நீ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணூ க்ரியேட் பண்ணிட்ட அத நீ எப்டி ஹோஸ்ட் பண்ணுவ
ஹோஸ்ட் பண்ணனுனா எப்டியா எப்டி ஃபேமஸ் ஆக்குவன் கேக்குறியா
ஹே ஹோஸ்ட் மீன்ஸ் நீ வந்து கூகுள் நீ கூகுள் லிங்க் போட்டுதா ஒ ஐ மீன் கூகுள்ல தான ஓ லிங்க் இருக்கு
ஆமா
ப்டி நீ போடுவ‌ அதுக்கு வெப் ஸே டூல்ஸ் இருக்கு ரெண்டர் வெர்சல்
அத்ல்லா தெரியாதுரா
டே என்னடா சொல் டே நா சொல்றது புரியலயா நீ வந்து ஒ வெப்சைட் எப்புட்ரா ஹோஸ்ட் பண்ணுவ நீ வந்து வெப் சைட் ஹோஸ்ட் பண்ணாதா க்ளோபல் லெவல்ல ஃபாலோ பண்ணுவானுங்க கிளிக் பண்ணி உன்னோட யூஸ் பண்ணுவானுங்க ஊ வெப் சைட்ட
அ
அதா கேக்குற இப்ப வந்து அமேசான் வெப்சைட்டடு ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனி இப்ப ரீசண்டா கூட வேர்சல் வந்து வேர்சல் கம்பெனிய ஹேக் பண்ட்டாங்ளா
ஓஹோ
அத்னால சில சேவர்ஸ் எல்லா டவுன் ஆயிருச்சு ரே ஒர் விய ஒன் வீக்கு
ம்
அதா நீ கிட்டப் யூஸ் பண்ணிருக்கல்ல
ஆ கெட்டப் ஆ அதா யூஸ் பண்ற.
ந்த கிட்ஹ் ஹேப் யூஸ் பண்ணிருக்கேல்ல
ஆ ஆமா கிட் ஹேப்புல இது நம்ளோ வந்து புஷ் பண்ணி சேவ் பண்ணி வெப்
ஜாவா ஸ்க்ரிப்ட் கூட நீ ஹோஸ்ட் பண்ணுலா. அதாவுது நீ வந்து ஜஸ் நீ ஒரு இ காமர்ஸோட வெப் ஆ ஒரு ஃபெரெண்ட நோட் கிரியேட் பண்ண வெச்சுக்கவே
ஆ
அத நீ ஹோஸ்ட் பண்ணலா. நீ அந்த கிட்அப் ரெக்வஸ்ட் லிக் ப்ரெஸ் பண்ணா நீ போய் அத காம்கிது. ஆமா அப்பறோ வந்து அவ்ளோதா
உம் நா வந்து திரும்பியு அந்த சாட் ஆப் தா ண்ருக்கே ஓரளவுக்கு ரெடி பண்டே.
ஓகே ஓகே. நீ ஏதோ சொன்னீயே இன்டர்நெட் க்ர இல்லாம கம்யூனிகேட் பண்றது பியர் டு பியர் கனெக்ஷனா?
ஆமா பியர் டு பியரு கனெக்ஷன் தா.
ஆ ஆப் பேர் என்ன என்னமோ சொன்னீயே பீரா?
டேய் அது மறந்து போச்சு டா. அத பாக்கணு.
ஆ பட் நீ சொன்னப்படி அது வந்து லாங் ரேஞ்சுக்குள்ள கம்யூனிகேட் பண்ண முடியாது.
லாங்ரேஜ் இல்ல.
ஷார்ட் ரேஞ் தா. லிமிட்டு டென் மீட்டெர்ஸ் தா. ஏனா ப்ளூடூத் வந்து ஆ அந்த அளவுதா இருக்கு. ஏனா நீ சொன்ன மார் ப்ளூடூத்
இல்லடா கனெக்ட் பண்ணிட்டு ஆ சில டைம் அந்த எஸ் எம் எஸ் இந்த மாரி பேசலாம்னு சொல்ராங்
உம் சரி ஓகே சரி பாரு நா கிலம்புறே
ம் ஓக்கேடா பாய் பாய் பாய் பாய்